வணக்கம் தே ஹலோ ஆ வணக்கம் தோழி நல்லா இருக் டீங்ளா ஆ கேக்குது தோழி
ஆ கேக்குதா
ஆ கேக்குது தோழி
நலா
சொல்லுங் ஆ நல்லாயிருக்கே தோழி ஆ நல்லாருக்கே சொல்லுங்க தோழி
பட் முடி ரொம்ப கொட்டுது ஆ இங் முடி அவனுக் கொட்டுது அதுக்கு என்ன ஆ என்ன ஆயில் யூஸ் பண்லா அப்டீனு சஜ்ஜஸ் பண்றீங்களா
ஆ ரொம்ப நாளா கொட்டுதா உங்களுக்கு இல்ல இப்ப ரீசெண்டா கொட்டுதா நெறைய கொட்டுதா
எனக்கு இப்போ ஹீட் அதிகமா சூடு ஒடம்பா இருக்கிறதுனால கொட்டுதுன் நெனைக்கிறே
நீங்க வாரத்துக்கு ஒரு தடவ நீங்க வந்து எண்ணெ எண்ணெ தேய்ச்சு குளிங்க நீங்க எண்ணெ தேயச்சு குளிப்பீங்களா
ஆ எண்ணெ தேய்ச்சு குளிப்பே எப்பாச்சூ மாசத்துலதா குளிக்கே வாரோ வாரோ குளிக்க மாட்டே
ஆ ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் குளிப்பீங்களா
ஆமா
ஆ இப்ப முடி கொட்டுதுன் சொல்ட்டு பாருங்க முடி ஒரே எடத்துல கொட் டுதா இல்ல வந்து முடி வந்து நெறைய எடத்துல ஃபுல்லாவே வருதா இல்ல ஒரு எடத்துல மட்டு அதிகமா கொட்டி அந்த எடத் ல மட்டு தெரியுா இல்ல எப்டி உங்களுக் கொட்டுது
இல்ல அப்படி இல்ல ஹேர் ஃபால் நார்மலா எப்டி ஆகுமோ அது மட்டுதா ஆகுது இப்ப டென்ஸ்சிட்டி அடர்த்தி கொறஞ்சிருச்சிவே அடர்த்தி இருந்தது அடர்த்தி கொறஞ்சிர்ச்சி
அடர்த்தி கொறஞ்சிருக்கா ஆனா உங்களுக்கு ஒரு சில வீட்லே வந்து தயார் பண்ற மாரி நா உங்களுக்கு என்ன மாரி சஜெஸ்ட் பண்றே அது உங்களுக்கு ஓகேவா உங்களால நா சொல்றதெல்லா உங்களுக்கு கெடைக்குமான் பாருங்க நீங்க வீட் லே வந்து அந்த அந்த எண்ணெ ரெடி பண்ண முடியுமான் பாருங்க
ஆ சொல்லுங்க
ஆ நம்ப ஒங் உங்க ஊர் சைடு வந்து சுத்தமான கோங்க நா வந்து இப்போ ஒங்களுக்கு ஒங் ஒங் உங்களுக்கு மட்டு ஒரு ஒரு ஒரு நூறு எம் ஏனா இது நம்ப எதுமே இதுல சேக்காததுனால சீக்கிரோ கெட் அதலா நீங்க ஒரு நீங்க காச்சி நீங்க அத யூஸ் பண்ணிக்கலா
ஆ சேரி
அ அ ந ந நம்பூர்ல கத்தாழ கெடைக்குல்ல அந்த கத்தாழ யூஸ் பண்ணிக்கோங்க அந்த கத்தாழய எடுத் துக்கோங்க ஆ அ மருதானி எல இருந்ததுனா மருதானி இல எடுத்துக்கோங்க
ஆ
ஆ வெ வெட்டி வேறு அ கீழாநெல்லி ஏ ஆவாரம்பூ அந்த மாதிரி வந்து உ உங்க பக்கத்துல என்னென்ன மூலிக இருக்குமோ செம்பருத்தி எல ஆ செம்பருத்தி பூ இத கா காய வச்சோ நீங்க அதுல வந்து ஆ எ எண்ணெய்ல காச்சி உபயோகப் படுத்தலா